இருக்கீங்களா தோளி கேக்குது நல்லா இருக்கீங்களா தோளி நல்லா இருக்க தோழி வீட்டில எல்லாரு நல்லாருக்காங்களா
எல்லாரு நல்லா இருக்காங்க அ உங்க வீட்டுல எல்லாரு நல்லா இருக்காங்களா உங்க கொழந்தைகள் எல்ல நலமா
நலம் தோளி சாப்பிட்டீங்களா
உம் ஆ இப்பதா சாப்பிட்ட இட்லி சாப்பிட்டே நீங்க என்ன சாப்பிட்டீங்க
இங்க தோசை தோழி தோசையும் தேங்கா சட்னியும் மதிய என்ன தோளி சமையல்
மதியம் வந்து சாம்பார் தான் இன்னைக்கு வெள்ளி கிழமையா இருக்குல்ல
ஓ சரிங்க தோழி
அதனால காலையிலேயே கம் ஆமா காலையிலேயே வந்து சமச்சாச்சு
சரிங்க
அஹ் சாம்பார் வச்சு உருளக்கெழங்கு வறுத்தாச்சு வறுத்துட்டு கோவிலுக்குப் போக வேண்டியதா இருந்தது இன்னக்கி வெள்ளிக்கெழமைங்கிறதுனால அஹ் அருகில் உள்ள கோவிலுக்கா அம்மன் கோவிலுக்கு போய் அர்ச்சனைகள் பண்ணி
உஹம் உஹம்
ஒரு மன நிம்மதிக்காக ஒரு அர மண்ணேரம் அதுலயே உட்கார்ந்து இருந்துச்சிட்டு இப்பதான் வரேன்
சரிங்க தோழி சரிங்க தோழி வழக்கமாக வெ வெள்ளிக்கிழமையில ஓ சரிங்க சரிங்க சரிங்க
அஹ் எப்பொழுதுமே வெ வெள்ளிக்கிழமையான ஆமா வீடு பக்கத்து த்துலயே இருக்கு ஒரு அம்பன் கோவிலு அதனாலே எப் பொழுதுமே வாரா வாரோ வெள்ளிக்கிழமையான அந்த கோவிலுக்குள்ள போயிட்டுதான் வருவே
தோழி சரிங்க தோழி இப் ப இப்ப நீங்க ஏதாவது பயணம் ஏதாவது மேற்கொண்டீர்களா தோழி அத பத்திப் பகிர முடியுமா
ஆமா போன வாரம் ஒரு சிறிய பயண ம் வந்து குடும்பத்தாரோட போயிட்டு வந்தோ
ங்க தோழி
சிறிய பயண ந்தா அஹ் போகும்போது ட்ரெயின்ல போம்போ போனோம்
உம்
ஆஹ் ம் ஒரு இது பிள்ளயார் கோயில் க்கு பிள்ளையார் கோவில்னாலே அங்க நல்ல ஃபேமஸான கோவிலு ஆஹ் அத ஏன் கொழந்தைையோட போயிட்டு வந்தது ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சு ஆஹ் காலையிலயே இங்க கெளம்பனும் இல்ல காலையிலயே வெய்யிலுக்கு முன்னாடி நீங்க கெளம்பி ட்டோ ஒரு நால்ர அஞ்சு மணி போல கெளம்பிட்டோ ஆனா வந்து அம் ஆறு மணிக் இங்க ட்ரெயின் இருக்கு சோ
ம்
அ அதாத் கெளம்போது ஏம் நிலயத்து கிட்ட எறங்கு போது து அ டிரெய்ன மிஸ் பண்ணியாச்சு தவற விட்டாச்சு அதனால அப்பறோ அங்க இருந்து நம்ம பேர பேருந் த பேருந்துல பயணித்து நம்ப அந்த கோவில்ல வந்து சென் கடைந்தாம்
சேரிங்க தோழி
ஆ பேருந்து வந்து ஒவ்வொரு பேருந்தாக மாரி மாரி செல்ல வேண்டியதா இருந்தது மிததவு மிகவும் அவஸ்தையாக இருந்தது ஒவ்வொரு பேருந்தா மாறும்போது ஆமா ஒரு வழியா நாங்க இப்ப வந்து புகைல இப்ப ட்ரெயின்ல போனோம்னா நம்ம வந்து காலேயில ஒன்பது மணிக்கே போய் சேந்தர்க்லா அனா நம்ப ம் பேருந்துல போகும்போது க்கு எ அதுக்கு பன்னண்டு பன்னண்டு நேரமாயிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து கோவில வந்து சென்றடைக்கிறோம் ஆமா வெயில்லா அந்த ம் சைட் ரொம்பவே அதிகோ
ம் ம் சரிங்க தோழி சரிங்க தோழி வெயில்லா ரொம்ப அதிகமாருக்கு தோழி பாத்து தெர்ருது அழைச்சிட்டு போங்க கொழந்தைங்கலெல்லா பதினோரு மணிக்கு மேல வெயிலே போமுல்லேயே தோழி ரொம்ப கஷ்டமாலாம் இருக்கு வெயிலு
ஒருவழி யா போய் கோவில் போய் சேர்ந்தாச்சு
வெயிலுக்கு பாத்தீங்ன்னா குளிர்பணம் ஏதாவது இது எடுத்துக்குறீங்ளா தோழி எளநீர் பனனொங்கு அப்டி
ம் அது என்ன ஆ நம்ப அன்றாட வாழ்வுல தெனமும் வந்து ஒட ஒடம்ப குளிர்ச்சியா வச்சிக்கிறதுக்கு ஏதோ ஒன்னு தெனமும் நம்ம குடிச்சுக்கிட்டு தா இருக்கோ ஆ ஒரு நாள் வந்து மோரு ஒரு நாள் வந்து எலுமிச்சை சாறு ஒரு நாள் வந்து து நீர் ஆகாரம்
ஆஹ் செரிங்க சார்
வந்து மாத்தி மாத்தி எது இதுதா குடிக்கணு அப்டின்னு இல்லாம ஒவ்வொரு நாளு ஒவ்வொ பொண்ணு அப்படின்னு மாத்தி மாத்தி எடுத்துட்டு இருப்போ
சரிங்க தோழி சரிங்க தோழி
நமக்கு உடம்பு கொஞ்சோ புத்துணர்ச்சியா இருக்கு
உம் இந்த பாதாம் பிசின் எல்லா சொல்றாங்கல்ல தோழி பாதாம் பிசின் ம் கஷ்டமாதான் தோழி இருக்கு இது அந்த பாதாம் பிசின்லா காலைல மொத நாள் நைட்டே போட்டு அந்த ஊற வெச்சு அது சாப்பிடுறது அது கொஞ்சோ குளிர்ச்சி தான தோழி குடுக்கு அது பெரியவங்களுக்கு வேணா நம்ப டெய்லி வேணாலு எடுத்துக்கலா தோழி சின்ன பசங்களுக்குனா உடனே சளி புடிச் சிருந் தோழி அந்த அந்த வாரத்துல ஒரு நாள் தா குடுக்கணு அப்டியெல்லா சொல்றாங்க ப்ச் ஆனா இதுங்க இப்ப பசங்களுக்கு இப்பெல்லா சளி பிடிச்சாதா பாக்க முடிய மாட்டேங்குதே தோழி ரொம்ப தொந்த ரவா இருக்கு இப்படிதான் தோழி இளநீரு பன நொங்கு இப்டிதான் தோழி நாங்களு எடு போட்டு இருக்கோ தர்பூசணி அது கூட சாப்டலாம் தோழி கிடச்சுதுனா அது கூட சாப்பிடலா அவுங்க
சாப்பில்லா சா ஆனா வெ குழந்தைங்கள் வந்து வெயில்ல அலைய விடாம பாத்துக்கணு
ஆமாந் தோழி கஷ்டமாதான் தோழி இருக்கு இப்ப நாங்க வேற என்னன்னா ஒரு அ வீட்ட விட்டு காலி பண்ணி இன்னொரு வீட்ல வந்து இருக்கோ தோழி வீடு வேலை ம் நடந்துகிட்ருக்கிறதுனால வேற வீட்டுல இருக்குறோம் தோழி அங் இப் என்னான் பாத்தீங்கன்னா என் பிள்ளைக்குதான் கொஞ்சம் தொந்தரவா இருக்கு டி வி இல்ல கஷ்டமாருக்கு தா பாக்க முட்ல எதுவுமே அப்டின் சொல்லிட்டு அ குளிர் சாதனமும் இல் டை அத குளிர்சாதனம் இல்லைன்னா இருக்க முடிய மாட்டேங்கிது நம்ம பெரியவங்க எப்டியோனா அ அப்டே ஓட்டிட்றோ அவரால முடிய்ல கொஞ்சோ கஷ்ட்டபட்றாரு அ வலி இல்லாம அப்டே ஓடுது தோழி அய் மின்னடின் பாத்தீங்கனா எல்லாமே பக்கமா இருக்கும் எதாது வாங்கணுனா கூட டக் கன்னும் ஓடி வந்து வாங்கிட்டு பெய்டுவோ இப்ப கொஞ்சு உள்ளார இருக்குற னல ம் வண்டியும் அந்த அளவுக்கு இல்லை எங்க அப்பா எடுத்து போய்றதுனால கொஞ்சோ கஷ்டமாதா இருக்கு எதா இர்ந்தாலு அவுங்க மாலை நேரம் வந்ததுக் அப்புறந்தா இங்கேந்து தூரமாதா போவத வேண்டியதா இருக்கிறது தோழி அஅ புள்ளைக்கி எதாவ்து டக்குனு வாங்ணுனா டக்குன்னு ஓட முடில தோழி ரொம்ப கொஞ்சம் தொந்தரவு தான் அது இன்ன ஒரு இருவது நாள் ஆகிம் நெனக்கிற எப்ப முடியுமோ தெரியில இவுருதா கஷ்ட்டப்படுறாரு இப்ப பள்ளிலா தொறந்துட்டங்னா கொஞ்சொ கஷ்ட்டந்தா தோழி
பள்ளி எப்படி அழச்சிட்டு போறீங்க நீங்க
ன்னா இல்ல தோழி நாந்தா அல்ல நாந்தா அழச்சிட்டு போனு இந்த நாலாந்தேதின் சொல்லிருக்காங்க பள்ளி திறப்பு ஆ அப்பதிக் கி நாந்தா தோழி அழச்சிட்டு பொனு அ அப்ப வந்து ஒன்பதரைக்கு போவாங்க அதுக்க பள்ளிகள் வந்து திறப் பு வந்து ஒம்போது மணிக்கி அத்னால மின்னடியே கொண்டுட்டு வந்து விட்டுட்டு சாப்பாடும் குடுத்து அனுப்பிட வேண்டியதுதா
பள்ளி அழச்சிட்டு போம்போது எப்புடி அ தெரும்ப வீட்டுக் வரணு அப்டின்னு அழு
இல்ல இல்ல்த்த இல்ல தோழி அதல்லா அவுரு சந்தோஷ் டமாதா தோழி போவாரு
ம்
அதுனால எந்த ப்ரச்சனையுமம் இல்ல தோழி ரொம்ப சந்தோஷமா போவாரு திரும்பி மாலை நேரம் பாத்தீங்கனா மூன்ற மொனைக்கிலா அழைத்திட்டு வரணும் தோழி மூன்ற மணிக்கி
த அதுக்கான இல்லித மாலை நேரத்துல பள்ளி முடிந்தது எங்க வெளையாட்றதுக்கு எங்கயாவ்து அழச்
அ இங்க இங்க இல்ல மொதல்ல வீட்டுக்கு அலைத்திட்டு வந்துருவோம் தோழி அதன் பிறகு அவுரு பால் குடிச்சிட்டு எல்லா மூஞ்சி கை கால் கழுவி பால்லா குடித்திட்டு வேற எதாவ்து சாப்புற்றதுனா சாப்ட்டு அதுக்கப்புறம் டெய்லி போமாக போக மாட்டான் ஹ எப் பெயாது போறதுண்டு தோழி பூங்காக்கலா
உம் உம் இப்ப நாலாம் என்ன பண்ணுவன்னா இப்பையே நம்ம வீ வீட்டுக்கு அருகிலி யே பூங்கா ஒண்ணு இருக்கு அதனால வந்து ஆஹ் என்னோட என்னுடைய பையனுக்கு வந்து வயது ஒன்றரை வயது ஆகுது ஏழு நாள்ல பே பவுனா மாலை நாலு மணி அளவில் அவனுக்கு கரெக்டாக தெரிந்து விடும் பூங்கா செல்ல வேண்டும் என்று உடனே ஒரு ஒரு பையில் தண்ணி பாட்டில் ஒரு அ துண்டுஹ எடுத்துக்கொண்டு ஆ இது போயமா சப்பளை மாற்றிக் கொண்டு கிளம்பி விடுவான் த்தான் இடைத்து கொண்டேன் ஒரு ஈவினிங் ஆறரை மணி வரை நெறைய அங்க பொங்கால அதுக்கு அதுக்கப்புறம் வீட்டிற்கு வருவான்
உ
அது அவனுக்கு வந்து வாடிக்கையாகி விட்டது ஏன்னா பொழுதணக்கும் வீட்லயே இருக்கா சோ வெளியில எங்கேயாவது போயிட்டு வந்தா நல்லா இருக்கும் அப்டி ன்டு நா
சரிங்க தோழி அதுவும் நல்லது தான் தோழி அவருக்கும் கொஞ்சம் நல்லா இருக்கும் விளையாடுறதுக்கு நல்லா விளையாண்டு கொண்டு கை கல்லாதானா தூங்குறதுக்கு நல்லானா கொஞ்சம் நேரம் தூங்குவாார் கொஞ்சம் அதிகமா தூங்குவார் பசியும் எடுக்கும்
ஆமா ஆஹ் அது எங்க அப்ப சாப்பிடுறதே கிடையாது
ஆஹ் ஓ ஆஹ் ஒன்றரை வயசு ஆகுதுல மா த்தி மாத்தி தான் தோழி வரும் விளையாட்டு ஞாபகம் அப்புறம் சாப்படுவாங்க இப்படிதான் தது ப்பு உம்
அதா சாப்பா பால்கொ பால் ஞாபகமாவே கிறது சாப்பாடு க சாப்புட்றது இல்ல உங்க பையனோட வளர்ச்சிக்கு என்னன்ன சாப்பாட்லா குடுக் செரிங்க
நானு பாலு வந்து ரொம்ப ரேராதா தோழி குடுக்குறது கண் கஞ்சிதா நாங்களே மொள கட்டி அரச்சு வச்சு குடுக்குறது உண்டு அவருக்கு அடிக்கடி ஒடம்புக்கு ரொம்ப ப்ரச்சன வந்துட்டேருக்கு அ மருத்துவர் என்ன சொல்றா பால்ல என்ன இருக் தே இப்போல்லா பால் நம்ப பழை த பால் மாரி நல்லா பசும்பால் மாரிலா எதுவு வரதுல்ல பசும்பாலே இப்ப தண்ணிய ஊத்தி கலந்துதான தோழி குடுக்குறாங்ளே அதனால இப்ப கஞ்சிதா தோழி வ அரச்சி அவருக்கு குடுக்குறது டெய்லி முட்ட குடுக்குறதுண்டு தோழி இப்ப நடுவுல ரொம்ப உடம் முடியாம போயிட்டு அதுல ரொம்ப பயந்துட்டோ எல்லாருமே இப்பதா கொஞ்சொ தேறி வராரு இப்பதிக்கிது டெய்லி முட்ட குடுக்குறதுண்டு ஆனா ஒவ்வொரு நேரமு சாப்புடதா மாட்டாப்ல பட் அனா முட்டய மட்டு சாப்ட்டுட்டு போயறாப்புல செரி ஓ பரவால்ல முட்டையாது சாப்புற்றாப்ளையேனு கோ உட்டற்றது எ இப்ப இந்த பத்து நாளா தா தோழி ரொம்ப புடுச்சி உக்கார வச்சி ப்ப ஊட்டிகிட்ருக்கோ செரி ஸ்கூலு பள்ளி ஆரமிக்க போது இப்புடியே போயிட்ருந்தா சரி வராதுனு எல்லாம் சாப்ட்டுவாப்ல தோழி அது ஒவ்வொரு நேரம் அவுரு மு அ சாப்புட மாட்டேன் சொல்றது அடம் பிடிக்கிறது அதலாம் உண்டு தோலு சரிங்கத்து தொடர்ந்து பேஸ்வோம் தோழி நன்றி தோழி